ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹாய் கேக்குதா
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கிங்க
ஆ உங்க பக்க உங்க ஃபேன் சவுண்ட் கேக்குதுன் நெனைக்கிற கொஞ்ச அத ஆஃப் பண்ண முடியுமா
ஆ ஓகே மேம்
ஆஅ
ஆ இப்ப க்கேதா மேம்
கொஞ்ச கொரகொரன் கேக்குது
செரிங்க ஒன் செகன் இப்ப மேம்
ஆ கேக்குது
ஆ
ஆ சொல்லுங்க கேக்குதா
ஆ கேக்குது மேம் என்ன பண்றிங்க நல்லா இருக்கோ நீங்க எப் ப்டி இருக்கிங்க
நாங்களு சும்மாதா இருக் கோ சாப்டீங்களா சமச்சிடீங்களா
சாப்ட்டாச்சு சமச்சி இப்பதா சாப்ட்டோ துணி டெயர்ல போட்ருக்கோ இன்னக் இது வெந்தயக்கொழம்பு நீங்க என்ன கெழம்பு
பிளஸ் என்ன சம்ச்சிங்க வேற என்ன சம்ச்சி திங்க
ட முட்ட அப்ளோ
ஓ ஓகே ஓகே உங்க பாசங்கெல்லா என்ன பண் ட்றாங்க
எ பசங்க ஃபோர்த் படிக்கிறா ஒரு பைய தா
ஆ அ நல்லா படிக்றாங்ளா
ஆ படிக்கிறாங்க
ஆ நாங்க வந் வந்து இன்னெக் என்ன சமையல்னா நாங்க இன்னக் வந்து ஒடம் சரியில்ல சோ ஒரே ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் வெளிய வாங்கிட் வந்தாங்க அதனால தை இப்பதா சாப்டோ
ஓக்கே கால் பண்லா அப்டிஸ் சொல்ட்டு கால் பண்ண உங்ளுக்கு
ஓகே மேம் இப்போ ஒடம்பு பரவால்யாங் மேம்
பரவாயில்லை இப்ப பரவாயில்ல இருந்தாலும் அப்டிதா இருக்கு பாத்துக்லா
ம்
இல்ல அதெல்லா வேண்டா அது சும்மா ஒடம்பு வலி சென்னை
ஆம் மழயெல்லா பெய்தா மேம் உங்க ஏரியா பேர்லா
மழயெல்லா பெய்லியே இங்க பெய்லியே அங்க பெய்தா உங்க ஊர்ல
இல்ல மழ காத்து மாதிரி அடிக்குது எங்க ஊர்ல
அப்டியா இங்கே இங்கே பெய்றதில்ல அங்கங்க அங்குட்டு பெய்தா இங்குட்டு பெய்ல அப்டின் சொல்லிசி சொல்லிட்டிருந்தாங்க
காத்து இங்க வந்து மழக்காத்து மாரி அடிக்கிது இப்ப தா
ஆனா இனிக் கொஞ்சோ நைட்டானா ஈவி்னிங்கானா கொஞ்சோ இதாருக்கு நல்லாருக்கு ஆனா இப்பல்லா சரியான வெயிலு
பயங்கரமா கொள்ளுது வெய்லு
ஆ சேரி இன்னிக் காலலருந்து என்ன பண்ணீங்க நல்லாருக்காங்க
ம் என்ன படிக்கிறாங்க
படிக்கறாங்க செவ சிக்ஸ்து ஒண்ணு டுவெல்து ஒண்ணு படிக்கறாங்க ம் ஏதோ படிக்கறாங்க நம்ம சொல் பேச்சி இப்போ கேக்குறதில்லயே நம்ம சொல்றதுலா எதுவுமே சட்டேல சேரி அவங்க போக்குளயே விட்டு பாக்கலா சிவகார்த்திகேன் படத்துல சொல்லுவானே ஒரு தடவ கைய விட்டுதா பாருங்களே அப்டின்ட்டு சோ அப்பேலருந்து விட்டாச்சு மார்க் எடுத்து கொடுத்தா போது நீங்க ப்
நம்ம ப்ரஷர் பண்ணப் கொடுக்க வெணா
எதுவுமே நாங்க சொல்லல உங்க இஷ்ட நீங்க உங்க இஷ் டத்துக்கு நடக்கறீங்க அதே மாரி எங்கசத்துக்கு மார்க் வரணு அவ்ள
ஆமா ஆமா அதுவு ஒண்ணு இது இருக்கு ப்ரஷர்லா குடுக்க வேண்டா டுவெல்த்து அதுவாக படித்து மார்க் எடுப்பாங்க இப்ப உள்ள பசங்கள் எல்லா அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க
ஆம்மா
ம்
எதுவுமே நம்ம சொல்ற மாரி கெடையாது ம்
இப்ப உள்ள பசங்க என்ன கேட்க மாட்டாங் ம் அது தெரியமாட்டுக்குத அவங்களுக்கு க்கு நல்லதுதா சொல்லுவாங்கன்டு ம் புரிஞ்சுகத மாட்டோ புரிஞ்சிக்க மாட்டறாங்க
ம் ஓகே உங்க பசங்க நல்லா படிக்கறாங்களா
ஆ இப்பதா போயிருக்காங்க நீங்க தா டெஸ்டுவி வச்சா தா மார்க் எப்டி வரும்ன் தெரியு
ஆமா ஃபஸ்ட் ரெவிசன் ஃபஸ்ட் இதுல மார்க் எடுத்தாதா பசங்க பத்தி தெரியு என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்க எப்டி படிக்கிறாங்க அப்டினு
ஆமா எப்பிடி டீச்சர் இது டீச் பண்றாங்க ஆ
நம்ம இந்த குடும்பத்துல இருக்கறனால நமக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு எப்டி சொல்றது ஆ பசங்க நல்லா படிக்கிறாங்களா இல்ல ஆ எப்பிடி படி படிக்க வச்சா படிப்பாங்க ஆ எப்டி படிக்க வச்சா படிப்பாங்க என்ன சொல்னா உங்க பசங்க படிக்கிறக்கு நம்ம வழிக்கு வருவாங்க இந்த மாரி நம்ம யோசிச்சு நம்ம அத பின்னாடி எடுத்துட்டு போனாதா அந்த பசங்க வந்து ஒரு டென்த் வரையாது அப்டி எடுத்துட்டு போயிரணு நம்ம
ஆமா
இப்டி எடுத்துட்டு ட்டா அவங்க ப் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் து நம்ம வந்து கண்டிக்க தேவைல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிரு ஆ படிக் கிறாங்க இது பண்றாங்க அப்டின்ட்டுனா ஓகே இனி படிச்சிருவாங்க அவங்க ஃபியூச்சர் வந்து அவங்க கைல வந்து தெரிஞ்சிரு புரிஞ்சிரு அவங்களுக்கு நம்ம படிச்சாதா நம்ம லைஃப் நல்லா இரு க்கு நம்ம படிக்கணு எ ப்படியாது படிக்கணு படிச்சு நாளக்கி நம்ம சமூகத்துல ஒரு நல்ல பேர் எடு க்கணு ஃபியூச்சர் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணுன்னா படி அப்பதா படிப்ப பத்தி அது தெரிஞ்சுக்குங்க ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல கண்டிப்பா எல்லா பிள்ளைகளையுமே அந்த மாரி நம்ம கொண்ட்டு வரணு
ஆமா நம்ம டீச்சிங்லதா இருக்கு
டுவெல்த்தல்லா டென்த் லெவெல்த் டுவெல்த்துல எல்லா என்ன பண்ணுவாங்க பசங்க அ அவங்கவுங்க இத வந் நா பா நா பாத்துக்கிறேம்பாங்க நல்லா படிக்கிற பசங்கள நம்ம ஒண்ணு சொல்லப் போறது கெடையாது. நல்லா படிக்காத பசங்களுக்கு நம்ம நெறை ய சொல்லிக் குடுக்க வேண்டியதா இருக்கு அத நம்ம இ ப்பயில இருந்தே ட்ரைனிங் கொண்ட்டு வந்து கு
நா குடுக்க வந்த ஆட்ரே
டென்த் டென்த்து வரையு அது கண்டிப்பா நம்ம கைய்ல தா இருக்குணு பசங்க டென்த்து நீ மார்க் எடுக்றியா ஓகே அத விட்ரு எந்த ஒரு இதுலயு கேட்க மாட்டாங்க இப்ப பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்ன மார்க் எடுக்கற அதுதா ஃபியூச்சர் ஓ ஃபியூச்சர் டி இந்த மார்க் எடுத்தினினா இந்த இப் இப்டி எடுப்ப இந்த மார்க் எடுத் தின்னா இந்த எடத்துல இருப்ப உனக் கான்ட உ உனக்கான வாழ்கி நீீ த உருவாக் கப் போர செரியா அப்டின் நம்ம சொல்லி நம்ம பசங்களுக்கு டென்த் வரையு கொண்டு வந்தரனு நீங்கள் இந்த மாரி அப்டியே பண்ணுங்க கொஞ்சோ கொஞ்சமா பசங்கள கொஞ்சோ கொஞ்சமா தா மாத்த முடியு ஆ மாத் நம்ம பாட்டுகள நம்ம பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு நம்ம பாட்டில் நம்ம இஷ்டத்து நம்ம வேலய பாத்துட்டு இருந்தோனா அவுங்க ஃபியூச் ஃபியூச்சர் வந்து நம்மளே கெடுத்துட்ட மாரி ஆய்டும்
கரெக்ட் நம்ம கண்ட்ரோலே கொண்டு கம் கொண்டு வர்ணு எங்க இப்ப உள்ள பசங்களா கேகட்பே வந்து ஃபோன பா பாக்றனால அதுல உள்ளது மாரியே மாறிற்றாங்க நம்மய என்னது இது பண்ணாலு இதுங்க மாட் ட்றாங்க சொன்ன பேச்ச எங்க கேக்றாங்க அடோ மண்ட்டு ஆ
ஆமா அவ்ங்ளுக் எது புடிக்குமோ அத குடுத்து அவ்ங்கிட்ட வந்து நம்ம இப்ப ஒரு பொருள் ஒருத்தோங்கிட்ட இல்லனா இத வச்சிட்டு எனக் அது தாங்க அப்டின் கேக்ற மாரி பசங்க கிட்டயு நம்ம என்ன பண்ணணு இத வச்சுக்கிட்டு எனக் அது தாங்க என்ன நீங்கிது நா உங்ளுக் இதெல்லா புடிச்சதெல்லா செஞ்சு குடுக்குற எல்லாமே வாங்கி தர நீங்க எனக்கு படிச் படிச்சா மட்டும் போதும் ஏனா உங்க ஃபியூச்சருக்கு அது கண்டிப்பா தேவ நா வந்து விட்டுடனா நா வந்து ஹலோ நா வந்து விட்டுடனா பேரண்டா நா வந்து விட்டுடனா ஃபியூச்சர் வந்து ஒங்க ஃபியூச்சர் வந்து நானே உங்கள வந்து இன் பண் நீங்க ஃபியூச்சர்ல வந்து கேப்பீங்க நா தா அப்டி பண்ணனே நீங்க வந்து என்கிட்ட எதுவு சொ சொல்லல என்னைய திட்டிருக்கலாமே என்னைய இது பண்ணிருக்கலாமே அப்டின் சொல்லி சொல்லிருந்திருக்லா
நீங்க சொல்றது கரெக்ட்டு ஆமா பின்னாடி கேப் பாங்க அதனாலதா வந்து இப்ப நம்ம இது பண்ண வேண்டியதா இருக்கு ஆ
உஹம் இந்த மாரி நம்ம ஃப்யூச்சர அவுங்க கண்ணு முன்னாடியே காட் ட்டிர்னு கண்ணு முன்னாடியே காட்டிர்னு அவுங்க ஃப்யூச்சர்ல அவுங்க ஃப்யூச்சர் ல்லா நம்ம இப்பலே இருந்தே கொண்டு வந்து படிக்க வச்சா அவுங்க பின்னாடி நல்லா இருந்தா நம்மதா சந்தோஷமா அமைதியா உட்காரப்போறோ
நீங்க சொல்ற கரட்டு தா மேம் பின்னாடி அவுங்க நல்லாருக்கதா நம்ம ஓடுறோன்னு அது அவுங்களுக்கு தெரிய புரிய மாட்டுது அவுங்க நல்லதுகுதா நம்ம எஃபெக்ட் எடுக்குறோ
இப்ப உள்ள பசங்க ஏதாவது சொன்னா டஸ் டஸ்னு கூவுவருது
ஆமா ரொம்ப கோவுருது
ம் அது சின்ன பசங்கள்ல இருந்தே நம்ம வந்து சொல்லிர்ணு நீ கோவப்படு எந்த விஷயத்துக்கு கோவப்படணுமோ அந்த விஷயத்துக்கு நீ கோவப்படலா தாராளமா கோவப்படலா அவங்களோடைய இத அவங்கள்ட விட்றணு நம்ம ந இறுக்கி புடிச்சு நம்ம கொண்டு வரனு நினைச்சா அவங்க வந்து வேற மாரி போய்றாங்க பசங்க வேற டிராக்ல போற போக ஆரம்பிச்சறாங்க ஏன்ன அது நம்ம அது நம்ம பசங்க நல்லா இருக்கணும்னு நம்ம செய்றோனா நல்லா இருக்க கூடாதுன்னு நம்ம செய்ய போறது கெடையாது அது அவுங்களுக் புரியற வரையு நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கணு விடக்கூடாது பசங்களாச்ச ட்டு விடலா போ இப்புடிதான டி சொல்லிட்டு என்னைக்குமே நம்ம விட்டுட்டு வெளியே வந்தற கூடாது விட்டுட்டு வெளியே வந்தனா அவங்கஉங்களுக் கை மீறி போயிருவாங்க
பாத்துட்டாங்க ம்
சொல்லிக்கிட்டே இருக்கணு அந்த பசங்களுக்கு சைலன்டா சொல்லணு அமைதியா சொல்லணு ஏ இப்டி இப்டி பா இப்டி பண்ணாதீங்க இது தப்பு நாங்க அனுபவபட்ருக்கோ எங்க அனுபவத்துல நாங்க சொ சொல்றோ நீ நீங்க அனுபவப்பட்டுட்டு தா வருவீங்கன்னா ஓகே
ங்க வீட்லயே இருக்காங்க கஷ்டப்படுறாங்க ல பாருங்க ஒவ்வொருநாள் சொல்லி தா புரியவச்சுட்டு தா இருக்கோ அப்டி இருந்து அந்தது
கெ ஆவாது இந் த காலத்துல உள்ள பசங்க நா போயிட்டு அனுபவப்பட்டு அடி வாங்கிட்டு நா வர்றே
அப்பிடிதா‌ நெனைக்க ஆ நீங்க சொல்றதா கரெக்ட்டு
ட்றக்கூடாது ஒரு ஒரு இதுல நம்ம பேச்ச இன்னு நம்ம கேக்கலயா நம்ம என்ன பண்ணனு சேரி போய் அடி வாங்கிட்டு வா அப்டி சொல்ட்டு விட்றலா என்ன அப் அப்ப அந்த அடி பட்டதுக்கப்ற அம்மா நி நீ சொன்னது கரெக்ட்டு தாம்மா த வந்து பேசது த புதா நா செஞ்சது தப்புதா நா வந்து பேச்ச கேக்குறே ஒரு சில இதுல அதுகள விட்றணு இல்ல சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அதுலயு வலிச்சு இழுத்துருவாங்க பசங்கள இல்ல நா இப்பிடிதா இருப்பே நா இப்பிடி தா பண்ணுவே நீனா போகூடாது நீனா பண்ணக்கூடாது நீ எதுவு செய்யக் கூடாது அப்டிம்பாங்க அந்த மாரி பசங்க கை மீறி போயிர்றாங்க
நம்ம அத செய்யக்குடாதுன்னா அத த செய்வாங்க
ம் அது வந்து ஒ ரு ஒரு சில விஷ்யத்துல நம்ம அதுகளுக்கு விட்டு